ஹலோ
ஆ கேக்குதுங்களா?
ஆ தெளிவா கேக்குது தெளிவா கேக்குது சொல்லுங்க.
சொல்லுங்க.
ம் சொல்லுங்க, ஹலோ ஆ கேக்குது
ஆ இப்ப தெளிவா கேக்குது
ஆ கேக்குது சொல்லுங்க
ம் சொல்லுங்க
ம் என்ன இன்னைக்கி ம் போகுது இது வேலைதா தேடிக்கிட்டு இருக்கே அ நெட்ல
சேரிங்க
சும்மா தா அப்டியே யூடியூப்ல ஒன்னொன்னா பாத்துட்டு க்குபோது வித்தியாசமா ஒரு வேலை வந்தது என்னன்னு பாத்தீங்னா இந்த பாட்டெல்லா இருக்குல்ல. நார்மல் சாங்ஸ் இருக்குல்ல அதெல்லா பாத்தீங்கனா காசு வரும் போல. ஆ அ சாங்கு கேட்டீங்கனா காசு வரும் போல. சாங்க பாட்டு கேட்டா காசு. ஆ ஒரு பாட்டுக்கு வந்து ஆஹ வெப்சைட் இது.
ஓ சேரிங்க.
வெப்சைட்ல பாட்டு கேட்டா காசு. தரனால இவங்க மொறையா காசு குடுப்பாங்ளா இல்லையா அப்டின்னு அதத்தா உக்காந்து பாத்துகிட்டுருந்த அவே என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கனா தொண்ணூறு டாலர் வர்ற வரைக்கு பாட்டு கேக்க சொல்றா
ஓ செரி
அத் தொண்ணூறு டாலர் வந்தாதா எடுக்க முடியு அது நீங்க பேப்பல்லியோ வேற எதுலியு போட்டு எடுத்துக்லா போல்ருக்குது அதுலயுமே வந்து அ பாட் டுக்கு வந்து இப்ப ஒரு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டுக்கு புள்ளி இருவத்தி ரெண்டு ஆ சென் ட்டு அதாவ்து புள்ளி இருவத்தி ரெண்டு டாலர் ஆனா புள்ளி இருவத்தி ரெண்டு அப்பிடி குடுக்குறா ஒரு பாட்டுக்கு புள்ளி நுப்பது புள்ளி அறுவது இப்டி நோக்கம் போல குடுக்குறா ஒரு நாளைக்கு ரெண்டு தா ஆனா
ஓ
ஆனா அதுல நறைய பாட்டுருக்கூ அது கேக்கனா கேட்டுக்லா நீங்க ஆனா ஒங்குளுக் கு வந்து அந்த இது வர்றது ஒரு நாளைக்கு வந்து அர டாலர்னு கணக்கு வச்சுக்கோங்களே நீங்க ஒரு நாளைக்கு அந்த சைட்டுக்குள்ள போனால உங்களுக்கு அர டாலர்னா ஆ நம்ம ஊர் காசுக்கு தோராயமா நாப்பத்தஞ்சுலருந்து அம்பது ரூவா அப்டி வச்சுக்கோங்க
புரிது புரிது புரிது
முப்பத்தஞ்சுரூவான் வச்சுக்கோங்ளே நாப்பத்தஞ்சு ரூவா கெடைக்கூ
ஓ செரி அப்ப நீங்க கணக்கு அந்த தொண்ணூறு தொண்ணூறு டாலர் எடுக்குன்னா அப்ப ஆறு மாசம்ல ஆயிடு
ஆ அதா அததா ஒக்காந்து பாத்துட்ருக்கே இவுங்க நம்ம ஆறு மாசோ டெய்லியு உக்காந்து அத உக்காந் போட்டு போட்டு கேக்குறோன் வச்சுக்கோங்க ஆறு மாசோ கழிச்சு இவ குடுப்பானா குடுக்க மாட்டானா ஏனா ஆறு மாசோ கழிச்சு ஒரு கண்டிஷன சொல்லுவாய்ங்க
ஆமா கண்டிப்பா
இப்ப நீங்க உள்ள போறீங்க ஒரு நாளைக்கு நாப்பத்தஞ்சு ரூவான் கணக்கு சொல்றேன் வச்சுக்கோங்ளே
ஆ ஆ ஆ
சி நாப்பத்தஞ்சா ருக்கு போக போக அவெ அத எந்த அளவுக்கு மாத்துவான் தெரியாது
ஆமா கூட்டலாம் கொறைக்கலாம்
அது வெல்லல்ல கூட்றக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் நாப்பத்தஞ்சு ரூவாயே ந உங்களுக் பாட்டு கேட்டா நாப்பத்தஞ்சு ரூபா கெடைக்குதுன்னா இது எப்டி சாத்தியோ
ஆமா ஆமா ஆமா வேற சொல்றே எப்டி
வந்து கொறச்சிட்டு கடைசில ஒருவாய்க்கு கொண்டாந்தான்னா வச்சுக்கோங்க எப்டி இருக்கூ நீங்க தொண்ணூறு டாலரு என்னைக்கி அச்சீவ் பண்ண முடியு
ஒன் இயர் ஆயிடு
ஒன் இயர் ஆகுதா ரெண்டு வர்ஷோ ஆகுதா
இல்ல ரெண்டு வருஷோ ஆவுது பரவால்ல சேர் ரைட் டீலி ஒரு பண்டு தாங்க நம் மாட்டுக்
இல்ல இப்ப இல்லல்ல நீங் ஆ இப்ப நீங்க இன்னிக்கி இந்த வெப்சைட்ருக்கு ஆறு மாசோ கழிச்சு இர் குமா இல்லியானு யாருக்கு தெரியு
அ அது உள்ளத்தா
ஏ எல்லாம் அதாவ்து வேல வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கு இப்டி இப்டிலா நல்லா வித்தியாசமா யோசிக்கிறாங்க
அதா அதா அதா அதாது இப்ப ஒரு வெப்சை நீங்க அது வந்து வெப்சைட்டுன் சொல்றீங்க செரிங்ளா வெப்சைட்டுந்தா அவ டெவலப் பண்ணிருப்பா அவ வெப்சைட் வந்து இவ்ளோ மானடைசேஷன் ஆகுனா இவ்ளோ அமௌண்ட்டுன் சொல் டு அவ கூகுள்கார வந்து குடுப்பாங்க சோ அவெ அந்த அத பேஸ் பண்ணி இப்ப ஒரு நாளைக்கு ஆவரேஜே இவ்ளோ பேரு கேப்பாங்க அப்ப நீங்க இவ்ளோ சொன்னா கணக் கிருக்கூ அப்டின்ற நோக்குல அமே சம்பாரிக்கிறக்கு இப்டி ஒரு ஸ்கீமா லான்ச் பண்ணிருக்கலாம்
புரிது புரியுது
ஆமா அ அவனுக்கு லாபந்தா கம்பெனிக்காரனுக்கு லாபந்தா நமக்கு தான இது.
இங்க உங்குளுக்கு யாருமே லாபோ இல்லாம எதுமேஸ் செய்ய மாட்டாங்களே எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்களே.
ஆமாமாமா.
இப்போ லை இப்பிடி இப்பி வித்தியாச வித்தியாசமாருக்கு.
ஆம்மா அதா அதா அதா அதா.
இந்த முன்னாடி இந்த கோயமுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒ ரு விளம்பரோ ஒண்ணு வந்துது. அ வெ அதாவ்து விளம்பரம் பாத்தா காசு.
ஓ சேர் சேரிங்க.
அந்த மாரில்லா வந்தது அது மாரி நெறைய பேரு அதுல இது பண்ணாங்க அப்றோ யூடியூப்ல எல்லா வந்து நெறயா சென்னல்க்காரங்கல்லா அதெல்லா குடுக்க மாட்டாங்க அதெல்லா பேக்குன்னு சொல்லதா திருப்பி எல்லாரு சேந்து அந்த யூடியூப் காரங்கல்லா சத்தோ போட்டாங்க அப்பறோ வந்து அதுக்கப்பறோ எல்லாரு இது பண்ணவு மக்களுக்கே தெரிஞ்சிச்சு இது சீட்டு இது குடுக்க மாட்டாங்க அப்டின்டு இல்ல இந்த மாரி நெறைய இருக்கு உங்களுக்கு வேல சும்மா நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டாலே என்னென்னமோ வருது இந்த மாதிரி வித்தியாசோ வித்தியாசோ சும்மா வேல வருது
அதா அதா அதா அவ்ர கொள் கொள்ளயடிக்குறவ வந்து வித்யாசமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டோ ஆ எப்டி சம்பாரிக்கணுறக் பதிலா எப்புடி கொள்ளயடிக்கலானு யோசிச்சிருப்பா போல
அதா அது எல்லா வித்தியாசமா இருக்கல்ல ஒ ஓரளவு சம்பாறிக்கவு செய்யலா
ம் ம் ம் இல்ல சம்பாரிச்சான்னா அவ சம்பாரிக்கட்டு அடுத்தவன ஏமாத்தி எதுக்கு சம்பாரிக்கணு
இல்ல இல்ல அதா அதா இல்ல அதா எப்டி வித்தியாச வித்தியாசமா ஐடியா கிரியேட்
அதா அதா டிஜிட்டல் ஸ்கேமு தான.
அதா அதா அதா.
டிஜிட்டல் ஸ்கேமு இத்தா. ஹலோ? ஹலோ? ஹலோ?